ஆ வணக்கோங்க
வணக்கொங்கு வணக்கொங்க
இந்த உலகத்ல முடிவில்லாத விஷ்யொனு ஒன்னு இருக்குங்க
ஆமாங்க நானும் அததா பத்தி யோஸ்ச்சுட்ருந்தே சில விஷ்யங்களுக்கு முடிவே வரமாட்டங்கிது ஏன்னன்டு
ஆமாங்க இது எப்புடி நம்ம பழகீகெனுமா முடிவில்லாத இந்த விஷியங்களு என்னேன் எனக் ஒன்னு புரிய்லீங்க
மைதுனி மாறிக்க வேண்டிதா என்ன பண்றுது
சூனில செல சமய நம்புல நெருக்குதுங்ளே
ஆமாங்க நெருக்குது பாடா படுத்துது எருச்சல கெலப்புது என்ன பண்றுது
ஆமாங்க உடல்நில வேற ஒத்துழைக்க மாட்டேங்கிதுங்க வறண்டு போவுது நமுக்கு
ஆமாங்க ஒடலு செரியில மனமு செரியில எனக்கும் பாருங்க
நம்ம வந்து குடும்ப சூல்நெலையு பாக்க வேண்டியதாருக்கு இந்த முடிவில்லாத விஷ்யத்த நோக்கியும் போக வேண்டியதாருக்கு
என்ன பண்றுது
பண வந்து ஒரு மனுஷ்ஷன பாடா படுத்துதுங்க
ஆமாங்க
பணம் சம்பாதிக்கணுன்னு ஒரு மனித கெலம்பிட்டானா அவனுக்கு வந்து மான ரோஷோ கமிட்மண்டு இதெல்லா இருக்க கூடாது போலருக்குங்க
ஆமாங்க ஆமாங்க ப்ப பாருங்க ஏம் புள்ளய அவஸ்சரமா மருத்துமனைக்கு அன்ப்பி இருக்குறே மனசு ஒரு பக் கம் பதறுது ஒரு பக்கொ பலுவூ போட்டு என்ன நெர்க்குது
நாமாங்க கடம ஒரு பக்கொ இழுக்குது அன்பு பாசொ ஒரு பக்கொ இழுக்குது பொறுப்பு ஒரு பக்கொ இழுக்குது
என்னத்த பண்றதுங்க
மனிதன்ன வாழ்க்குயே ஒரு பொம்மலாட்ட வாழ்க்குய மாறீட்டுங்க
அ ஆமாங்க ஆமாங்க
அந்த நூலுக்கேத்த மாதிரி நம்ம ஆடி தா ஆக வேண்டியதாருக்கு நூல வலுக்கட்டாயமா இழுத்தோனா அருந்துரு அப்ப நம்மளால அந்த வாழ்க்கை ல்ல ஆட முடியாது
ஆமாங்க ஆமாங்க எப்போ முற்றுப்புள்ளி வெக்க போறோன் இருக்குதுங்க எனக்கு
ஆமாங்க முற்றுப்புள்ளி வெக்கலா வெக்கலான் பாக்குறோ அது தொடர்ந்துகிட்டே போதுங்க ஒரு தொடர்க தயா இருக்குதுங்க
ஆமாங்க
சில சமயோ‌ நமக்கு வந்து வே தொடர்கதயா இருந்தா கூட அதுக்கு நமக்கு ஈட்டக்கூடிய வருமானத்த பாக்கும்போதுகூட ம் வருமானோ வந்தாலு பரவால்ல இந்த மாத்ரியான செயல்கள செய்ய கூடாது அப்டின்ற அளவுக்கு மனோ நொந்து போதுங்க
ஆமாங்க ஆமாங்க என்ன பண்றது வாழ்க்கயே போர்க்களமாதாங்க இருக்குது நறைய பொம்பளைங்களுக்கு
ம் நமக்கு இப்டித்தாருக்கு ஆண்களுக்கு அப்டித்தானேங்க இருக்கு அவுங்ளு வேலய பாக்கணு மனைவிமார்கள வந்து அ சந்தோஷப்படுத்தணு அவுங்கள அழச்சிட்டு போணு வெளிய கொழந்தைங்களையு நல்லா பாத்துக்கணுபடிக்க வெக்கணு அவுங்களுக்கு நறைய கமிட்மெண்ட் இருக்கு
ஆமாங்க இப்போ லேடிஸ் மாதிரி ஜென்சுக்கு பலு அதிகோ
ஆமா அப்பல்லா ஆண்கள் சும்மா வேலைக்கு போய்ட்டு வந்தா போது ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலே போது ஆண்கள் வந்து ஆண்களா இருந்து ருவாங்க இப்ப வந்து அவுங்க மென்மயானர்களாவு இருக்க வேண்டியதாருக்கு சம்பாதிச்சு குடுக்க வேண்டியதாருக்கு சொஸைட்டில ஹார்டாவு காட்டிக்க வேண்டியதாருக்கு எல்லா பரிமாணங்களு எடுக்க வேண்டியதாருக்கு
ஆமாங்க அதுக்கு ஈக்வலா பொம்பளைங்களு இந்த காலத்துல வேல பண்றாங்க இல்லைங்களா
செரிதா செரிதா பெண்கள் வந்து அந்த காலத்துல நறைய துணை இருப்பாங்க வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்ப அது பெரிய செலவாவு இருக்காது வீட்ல நறைய பேர் இருப்பாங்க வேலை ய பகிர்ந்துப்பாங்க இப்ப அதெல்லா இல்லீங்கல்ல
ஆமாங்
சின்ன வீடா இருந்தாலு நம்ம எல்லாப் பொருட்களையு அதல அடைச்சு வக்கிறோ நம்ம அத சுத்தமா வேற வச்சுக்கணு அப்பப்ப தொடைக்கணு வேல ஜாஸ் தியா தாங்க ஆகுது
ஆமாங்க வீட்டுல வேலைக்கு காலேல எழுந்தா எரவு தூங்க வரைக்கு வேலைகள் ஓ ஓய்வதில்லைங்கங்க அலைகள் ஓய்வதில்லை மாதிரி வேலைகள் ஓய்வதில்லைங்க அங்க எப்டிங்க வேலை பளு இருக்கு உங்களுக்கு
ஆமாங்க அவ்வை சண்முகி மாரி போயிட்டு இருக்குங்க நாங்க வந்து பெண்கள் வேலையு பாக்குறோ றோ ஆண்கள் வேலையு பாக்குறோ எல்லா வேலையு பாக்குறோங்க இங்க வீட்டுக்கு வந்தா பெண் வேஷோ வெளியே போனா ஆண் வேஷோ
ம்ஹூ ஹூம் காலோ மாறி போயிட்டு இருக்குது என்னவோ பண்ணு முடியலங்க ஒண்ணும் போராட்டமா இருக்கு வாழ்க்கையே
ஆமாங்க போராட்டத்திலயு ஒரு பூ பூக்காதா அப்டின்றதுதா நம்மளோட எண்ணோ
எங்கேயாவது ஒரு நாலு நாளுக்கு விடுமுறையா போய் தங்கணோ இருந்தோ மன மகிழ்ச்சியா இருந்தோன்னு இல்ல பாருங்க
ஆமாங்க அப்பப்ப போனுங்க வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரணோங்க அப்பதாங்க கொஞ்சோ நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு
அதுதான் இந்த தடவை நீங்க போம்போது உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலா நான் நினைக்கிறேங்க
தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க வீட்ல ஏதாவது கலவர ஆகிடாம பாத்துக்கோங்க யார் வீட்டோட சேர்ந்து போவே அப்படின்னு கேட்டாங்கன்னா
இல்லலைங்க எங்க கணவரே அனுமதி கொடுத்தாரு போ உங்க தோழிங்களோட போயிட்டு வானுட்டு
தோழிங்க மட்டும் போனா பரவாயில்லைங்க இப்ப நாங்க எங்க குடும்பமா போம்போது உங்கள கூட்டிட்டு போனா உங்க வீட்டுக்காரு கோச்சுக்கிட்டாருன்னாங்க
அதெல்லா கோஷிக்க மாட்டாருங்க உங்க அம்மா அப்பல்லாம் வராங்க அப்புறம் என்ன இருக்க ஆமாங்க உங்க அம்மா வராங்க உங்க அப்பா வராங்க உங்க தம்பிங்க எல்லாம் வராங்க அப்புறம் என்ன பிரச்சன பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்ர போறீங்க
நாங்க எங்க அப்பா அம்மாலா கூட்டிகிட்டு போலங்க நானு எங்க வீட்டுக்காரு என் பையன் அவ்ளவுதாங்க போறோ
அப்படிங்களா சரி எனக்கு துணைய அவங்க அம்மாவையும் அழச் சிக்கிறேன் நானு
இல்லைங்க ஒருத்தர் தாங்க எக்ஸ்ட்ரா ஏத்த முடியும் அததுதான் பாக்குறேன் ஒண்ணு நீங்க இல்லன்னா எங்க அம்மா ஆ
இல்ல நான் வரங்க என் குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறேன் வருவான்
சரிங்க வாங்க உங்க வீட்டுக்கார ஒன்னு சொல்லலன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க
ஆமாங்க எங்க எங்க விடுமுறைக்கு போலனான்னு நீங்க ஐடியா ஏதாவது வச்சிருக்க
விடுமுறைக்கு ராஜஸ்தான் போலான்னு இருக்கோங்க
ஓ அப்படிங்களா நல்லதுங்க எனக்கும் ரொம்ப இதுவ ஆர்வமா இருக்கு எப்ப போலாம் என்ன பிளான் வச்சிருக்க
போனாங்க நல்ல சம்மர்ல வெயிலா இருக்கும் போது போனாதாங்க நல்ல இருக்கும் அங்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அங்க்ட தான் போயிட்டு வரனு
ங்க அதுக்கு என்னென்ன உடைகள் ஏதாவது தனியா எடுத்து வைக்கணுங்களா
உடைகள் வந்து இருக்கிறதுலயே பருத்தி ஆடையா பார்த்து மெல்லிசா பாத்துு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒட்டகத்துல போம்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க ஒட்டகம் வேற நாத்த ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனால நீங்க ஸ்பரே ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க
சரிங்க சரிங்க அப்புறம்
அப்புறம் என்னங்க ராத்திரில குளிர் ஜாஸ்தியா இருக்கு அதனால குளிருக்கான ஆடையும் எடுத்து வைக்கணு பருத்தி ஆடை யும் எடுத்து வைக்கணுங்க
ஓ அப்படியா கிளைமேட் வந்து மாறி மாறி வருங்களா
ஆமாங்க துபாயி இது பாலைவனம் அந்த மாரி ஏரியா எல்லாமே காலையில எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் அடிக்குதோ ராத்திரி அவ்வளவுக்குவ்வளவு குளுருங்க
அப்படிங்களா அப்படிங்களா சரிங்க
அதனால உதலு இதெல்லா வெடிச்சிரும் அ அதனால அதுக்கேத்த மாதிரி உதட்டுல போடுறதுக்கு மருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க
சரிங்க என்னைக்கு போறோம் எப்ப வரும் இது எதாவது தெரியுங்களா உங்களுக்கு
அதுதாங்க இன்னும் எதுவும் நம்ம இத பத்தி தயார் பண்ணல அது பத்தி யோசிக்கணும் எப்ப போணும் என்ன வரணும்ன்னு எங்க வீட்டுக்காரோ லீவ் அப்ளை பண்ணனும் நானும் இங்க கொஞ்சம் சொல்லணு எங்க வீட்ல எங்க கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு அதையும் பாக்கணு நான் வேற என்னோட வேலைகள் வேற எடுக்குங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சு குடுக்கலன்னா என்னை வந்து இந்த வேலையை விட்டே தூக்கிடுவாங்க
அப்படிங்க உங்க அலுவலகத்துல
ஆமாங்க அலுவலகத்துல ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருப்பாங்கங்க
அப்படிங்களா சரிங்க சரிங்க
அட்டிட்டே இருப்பாங்க வர வரம் இந்த வாரத்தான ப்ராஜெக்ட்ட முடிச்சீங்ளா இல்லையான்னு
நீங்க பெரிய பதவியில இருக்குனாலு உங்களுக்கு வேல அழுத்தொ சுமை இருக்கதாங்க செய்யு
ஆமாங்க கலெக்ட்ரு வந்து கொஞ்சொ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு
ஆ
அவர் டவாலிய கூட கொஞ்சொ சமாளிச்சில்லா கலெக்ட்ரு கொஞ்சொ ஸ்ட்ரிக்ட்டு
அப்டிங்ளா அப்டிங்ளா பொறுப்புன்னு வரும்போது நம் போ அத முடிச்சிதா ஆகணு அது உங்கள மாரி பெரிய பதவில இருக்கறவங்கல்லா என்ன பண்றது சொல்லுங்க
ஆமாங்க அதா முடிவில்லாம போய்ட்ருக்குங்க எப்ப முடியூன் தெரியிலங்க வேல முடிய முடிய குட்த் த்துக்கிட்டே இருக்காங்க ஃபைல அனுப்பிக்கிட்டே இருக்காங்க
அப்டிங்
நானு ரெண்டு ஃபைல நல்ல படியா முடிச்சு குடுத்துட்ட இல்ல ஃபைலு இன்னு இருக்கு அப்டிங்கிறாங்க வேல செய்றவங்களுக்கே குடுக்குறாங்களா என்ன எனக் ஒண்ணு புரிலைங்
நல்லா வேல செய்றவங்களுக்கு குடுப்பாங்கங்க
குடுப்பாங்கங்க ஆனா வருமானொ எல்லாருக்கு ஒரே மாரிதானங்க வருது
ஏங்க இப்ப எங்ககிட்டல்லா வேல குடுத்தாங்னா எங்களுக்லா ஒண்ணுமே செய்யாது அதனால தகுதியான ஆளா பாத்து உங்குளுக்கு குடுக்குறாங்க அப்ப உங்களோட தகுதி எவ்வளோ மேன்படுது பாருங்க
ம் அதுக்கேத்த மாதிரி நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கணு ப்ரமோஷன் இருக்கணு அப்பதானங்க நமக்கு மனசு கொஞ்சொ குளூ ரு வந்த நாள்லேந்தே க்ளர்க்கா தானங்க இருக்கோ
அப்டிங்ளா கடவுள் பாத்துப்பாருங்க
கடவுள் எல்லாத்தையும் தாங்க பாத்துட்டு இருக்காரு கடவுள் வந்து கொளத்துல கொ கு குளிக்கிற ப்ப மீனையும் பாக்குறாரு அ கடல்ல இருக்கிற திமிங்களத்தையும் பாக்குறாரு பாத்துக்கிட்டேதான் இருக்காரு
செரி அடுத்த வருஷம் இத விட பெரிய வேலைக்கு போவீங்கன்னு நம்பறோம் நாங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் ஏதாவது நல்லதே நடக்கும் அப்பிடின்னு வேண்டிகி தே ராஜஸ்தான்ல இருக்கிற பாலை வனத்து மாதாவை கும்பிட்டு வர வேண்டியதாங்க
ஆமாங்க ஆமாங்க அதுக்தான் எப்ப போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கோ
ஆமாங்க சொல்லிறேன் நீங்களும் கொழந்தைக்கு தேவையானதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பாலைவனத்துக்கு போறோம் போலாமா கொழந்தைய தூக் கூட்டிட்டு இன்னென்ன மருந்து மாத்திர எல்லாம் வேணும் எல்லாம் பாத்து ஏற்பாட வாங்கி வச்சுக்கோங்க
செரிங்க செரிங்க நல்லதுங்க
நீங்க ஒட்டக கறி எல்லாம் சாப்பிடுவீங்களா
இல்லங்க இல்லங்க
என்னங்க அப்பிடி சொல்ட்டிங்க பாளைவனத்துல ஒட்டக கறி தான கெடைக்கு
நாங்க அதுவும் வெள்ளிக்கெழம ஆனா சுத்தமா வெஜிடேரியனுங்க எங்களுக்கு அது மாதிரி சாப்பாடு வாங்கி குடுத்துருங்க
அப்பிடின்னா அங்க என்ன பாலைவனத்துல கள்ளிச் செடிதான் முளைக்குவோம் வெஜிடேரியன்தா
என்னங்க இப்பிடி சொல்லிட்டீங்க
செரிங்க நான் பாத்து ஏதாவது ஏற்பாடு பண்றேங்கா உங்களுக்கு
செரிங்க
நன்றிங்க
நன்றிங்க